எப்டிருக்கு
டேபிள் ஆரஞ்சு வந்து நம்ம ஆரஞ்ச் இருக்குல்லடா அதேதான்டா ஆனா வந்து அ என்ன சொல்றது அ குட்டியா இருக்கு லெமன்ருக்கு தெரிமா லெமனோட குட்டியா இருக்கு ஓகேவா அந்த அவ்ளோதா இருக்கு அதுக்கப்பறோ வந்து ஆ அத நீ தோல் உரிச்சு பாத்தேன்னா அந்த லெமன் ம நம்ம ஆரஞ்ச் இருக்கு தெரிமா அதே பேட்டன் லதா ஆரஞ்ச் கலர்லா அதே மாரி சீடு அதே பேட்டர்ன்ல தா இருக்கு ஆனா வந்து ஆரஞ்ச விட ரொம்ப ஹ ஹெவியா புளிக்கு அது ஜூஸ் பண்ணி குடிக்கலா அது நல்லாருக்கு
அஅ சரி சாத்துக்குடி மாரி அப்பனா அது ஜூஸ் ஜூஸ்ஷு
அ அந்த மாரி ஜூஸ் பண்ணி குடிக்க முடியா து நம்ம லெமன் சர்பத்து பண்ணுவோ தெரியுமா லெமனுக்கு ஆ ஆ லெமனுக்கு பதில் வந்து அ நம்ம இது ஆட் பண்ணுனா டிஃப்ரென்ஸ் தெரியா கொஞ்சோ ஆரன் டேஸ்ட்டு இது டிஃப்ரெண்டா அ தவிட கொஞ்சோ டிஃப்ரெண்டா இருக்கு நல்லாருக்கு ஆனா அதுவுமே அப்டி கொஞ்சோ நரியா டிஃப்ரெண்ட் ஃப்ரூட்ஸ்ல்லா இருக்கு
ஓகே எல்லா டிஃப்ரெண்டா ஆன ஃப்ரூட்ஸ்சு ட்ரீ எல்லாமே வச்சிருக்கீங்கல்ல
எல்லா வச்சிருக்கோ
நா வாறே ஒன்டைம் நீங்களுவந்து எனக்கு வீடியோ கால் பண்ணி எனக்கு எல்லா ட்ரீயு காட்றிங்க
எல்லா ட்ரீயு பாக்கணு ஒனக்கு
ஆமா பாக்கணு எல்லாமே வரைட்டீ வரைட்டீ வச்சிருக்கீங்களே இதெல்லா பாக்கணு ஒரு ஆசயா இருக்கு கேட்கும் போதே
ம்
நேர்லே வாறே வர முடியற அவங்க வர்றப்போ வறே ஒங்க ஊர் சைடு வர்றப்போ நா கண்டிப்பா வறே உங்க வீட்டுக்கு
வாங்க வெல்கம் ஆல்வேஸ் அப்பறோ வேற என்ன டிஃப்ரெண்டடா இருக்கு வேற அதா
நா ஸ்கூல் விட்டு வரும் போச்சுல நா ஸ்கூல் போயிட்டு வரும்போதுல பாப்பே நரியா பேரு பத்ஸ் சாப்டுவாங்க அப்ப நானு சேந்து சா பாத்துருக்கே என்ன பலோனா பூன பழ தெரியுமா
அ அது வந்து கொடி மாரி பறந்து இல்ல அது நல்ல டேஸ்ட்டா இருக்கு ச அது வந்து பேஷன் ஃப்ரூட்டோட இன்னொரு அவதாரோ சும்மா சொல்றே ஃப ஜஸ்ட் சொல்றே அது உள்ள அ அந்தமா அந்த பேர்டன்ல தா இருக்கு அந்த உள்ள இருக்
ஒகே ஜஸ்ட்டு வந்து இங்க்கு ஃபுருட்டு இங்க் ஃபுருட் மையி அ மைய் மாரி அதுவு சாப்ட்ருக்கே ஆமா அத வச்சு ஆடுவோ ஸ்கூல் போற டைம்
எனக்கு அந்த அ அந்த பூன பழ ஃப்ரூட் வந்து எனக்கு முன்னாலே தெரியு ஆனா அந்த மை ஃப்ரூட் வந்து பாத்ததுல
நா வயஃப் விட்டு சாப்ட்ருக்கே ஸ்வீட்டா இரு க்கு நாக்கலா அப்டியே ஒட்டிரு இன்க் மாதிரி கையில புடிச்சா இன்க் கலர்ல இரு க்கு குட்டி குட்டியா இருக்கு ரொம்ப குட்டிக்குட்டியாருக்கு கடுகு போல
நா சென்னைக்கு வந்த டைம் வந்து அந்த பார்க்குல இருந்துச்சு பார்க்குல இருந்துச்சு அப்போ தா நா இது எதோ காய் அப்டின் நெனச்ச அப்றந்தா ஹஸ்பண்ட் சொன்னாங்க இதுதா இங்கு பளோ அப்டின் ன்ட்டு ஓ
ஆமா இங்க் இங்க் மாரி வரு டார்க் கலர்ல நீல கலர்ல இங்க் மாரி வரு
நல்லாருக்கு
பூன பழமு நல்லா இருக்கு நாக்வா சின்ன வயசுல எல்லா கொழச்சி சாப்ட்றது ஆமா இப்பல்லா எங்க கெடைக்குதுனு தெர்ல க்கான்னு தெர்ல கொடியெல்லா
நா இப்ப ர ரீசண்டா ஆ ரீசண்டா நா இங்க பாத்திருக்கே சென்னைலியே நா பூன பழோ பாத்தே ஆனா நா வந்து பார்க்க போவும்போது ப ஆ ப பார்க்லதா பாத்தே அதுவுமே அ பறிக்லா நெனைப்பே அப்றோ எனக்கு ஒரு பயோ ன்ன நா சின்ன குட் குட்டி குட்டி பிள்ளைங்க நீங் ப்பாங்கல்ல நம்ம ஏதோ எடுத்து பறிச்சு நமக்கு தெரியு சாப் ட்ருவோ பக்கத்துல வேற ஏதாவது ஃபுரூட்ஸ் சேதாம இருக்கு இவுங்க சாப்புட்றாங்கன்னா அவுங்க தெரியாம அத து சாப்ட்டா டேஞ்சர் தான ஆனால எ ஹஸ்பண்ட் அ நா அதனால எடுக்க மாட்ட பறிக்க மாட்ட நெறைய்
நல்லதுதா அதுபறிக்காதது அந்த புள்ளைங்க சாப்ட்டு அது என்னாச்சோ ஏதோ
அதுவு அது பொதர் மாரி கொஞ்சோ படந்து பொதர் மாரி இருந் ந்துச்சு ஏதாவது உள்ள இருந்தாலு தெரியாதில்ல
சரிய சொல்லு ஆமா அப்ப எதனாச்சு வாய்ல வச்சு இர்ந்தாலு அத் தெரியாம நாம சாப்ட்டா நமக்கு அது வெஷோ தான
ஆமா ஆமா அத நைட் டைம் ஒரு ஈவினிங் டைம்ல எல்லா நம்ம போவோ பார்க்குக்கெல்லா
ஆமா அப்றோ இந்து இது நா வீட்ல வந்துட்டு அண்ணாச்சி இருக்கில்ல
ம்
அண்ணாச்சி அது நா மேல உள்ள அது கொட்ட மேரியே இருக்குல்ல அந்த கொட்டைய நட்டு வச்சி ட்ரை பண்ணிருக்கே வளந்துச்சி வேர்ரெல்லா விட்டுச்சி பின்ன அது தன்னாலியே எப்டியோ தெரில எங்க வீட்ல டாகு வேற உண்டுமா அது புடிங்கி போட்டுச்சா என்னன் தெர்ல கெளம்பி வந்துருச்சி எல்லாமே ஆசதா வைக்கறதுக்கு ஆமா எல்லாமே வச் ஆச தா எனக்கு எல்லா வச்சு வச்சா நாய் வுணி இருக்கு அது எல்லாத்தையு எடுத்து தோண்டிதா புடுங்கி போட்ரு ஒண்ணுமே வெக்க வுடாது
எங்க வீட்ல இப்ப இல்லலா சப்போட்டா பழமரம் மட்டு இல்ல அதுவு இருந்துச்சு அது வந்து என் என்னாச்சுனு தெர்ல அது சடனா ஏதோ ரூட் காஸ்பிராப்ளம் ரூட்ல ஏதோ ப்ராப்ளம் இருந்திருக்கு ஏதோ ஏதோ சொல்வாங்கல்ல எனக்கு கரெக்டா சொல்ல தெரியில அந்த மரோ அப்டியே அப்டியே கீழ விழுந்துடுச்சுடா எவ்ளோ அழகு குண்டு பல்ப்பு மாதிர் இருக்கு அதோட காய் குண்டு குண்டா இருக்கு நம்ம கடைல கடையில வாங்கறது கொஞ்ச ஓ வல் ஷேப்ல நீலமாலா இருக்கு நம்ம கடைல பாக்கறது எல்லாமே இது ரவுண் டா ரவுண்டா குண்டா அழகா இருக்கு சூப்பரா இருக்கு டேஸ் டு வந்து செம்ம ஸ்வீட்டாருக்கு லாஸ்ட்ல அத அதுக்கு ஏதோ டிசீஸ் வந்திருக்குன்னு நெனைக்கிறே அதுக்கப்புற டேஸ்ட் இல்ல அது அப்டியேவிழுந்து டிச்சு போய்டிச்சு இப்ப இல்லஅது மட்டுந்தா இல்ல
சேர் சேர்
எல்லா ட்டிரியு வச்சா நல்லதுதா நமக்கு யூஸ் ஆகும் ஓரு சேல் பண்ணிக்கலா
உம் அப்புற இந்த கொய்யாக்கா சாப் ட்ருக்யா ரெட் கலர் பீட்ரூட் கொய்யாக்கா
இல்ல அக்கா நார்மல் கொய்யாக்காதா சாப்ட்ருக்கே பிங் கலர் கொய்யாக்கா அத சாப்டுருக்க
கொய்யாக்கா எப்டி இருக்குனா ஃபுல்லா ரெட்டாருக்கு வெளியு ரெட்டா இருக்கு உள்ளேயு ரெட்டாருக்கு சூப்பரா இருக்கு செம்மயா இருக்கு
பா கேக்கும்போதே நல்லாருக்குதே பா
அந்தோட லீஃப்மே வந்து ரெட் கலர்லதாருக்கு டார்க் ரெட் கலர்லருக்கு அ ப்ளாண்டே அப்டித்தாருக்கு
சேர் சேர்
நா இன்னி போகும்போ ஒனக்கு வீடியோ கால் பண்ணி காம்ச்சி தரே
ம் சேரி சேரி ஓகே ஆனா எல்லாத்துக்கு தண்ணி பாய்க்கிறது கஷ்டமே இவ்ளோ இத வெச்சிட்டு
தண்ணி எங்க அங்குல் பாய்ப்பாங்க நா ம்ப ஒன்லி சைட் விசிட்டுதா
சேரி சேரி அதுக்குனு நேரோ வேணுமே நேர் நெறய ஆகு இதோ இதுக் மரத்துக்கு தண்ணிப்பாச்சி வரும் ன்ன போதுபோது ஆய்ருமே
நம்ம ஆல்வேஸ் சைட் விசிட் ஒன்லி
ஓகே ஓகே நல்லா
ம் நமக்கு அது சாப்புட்றதுக்கு சைட் விசிட் பண்றதுக்கு தா நமக்கு
இங்கே எனக்கு மாமியார் தண்ணி ஊத்து வாங்க நாங்க பற்ச்சி சாப்புட்றதுலா எனக்கு பையனு நானுந்தா சீத்தாபழத்துலந்து வாட்டர் மெலான்லந்து மஸ்க்மெலான் எல்லாமே அதுக்கு என்ன ஹஸ்பண்ட் சொல்வாங்க ஆ தண்ணி ஊத்தற்து ஒர்த்தவங்க பறிச்சி சாப்புட்றது ஒர்த்தரு அப்டின்ட்டு சொல்வாங்க
ம்
பின்ன அதுக்கின்ட்டு பையனா வந்து தண்ணி ஊத்த முடியு அப்டின் கேப்பே சின்ன பைய தா திங்கறா தின்னுட்டு போட்டு அப்டின்ட்டு
ஆமா அப்ற என்னடா
அப்ற என்ன இங்க எல்லா ஒரே கொடி கொடி செடியா வெச்சிர் போட்ருகாங்க எங் மாமியார் வந்து சும்மா ஸீட் அள்ளி எங்கியு போட்றது எல்லா இதுலயு எல்லா தொட்டி குள்ளயு அது எல்லா கொடி கொடியா படந்து கெடக்கு என்னா கொடினே தெரியாது பாதி இது
ம் அப்றோ இது பத் துருக்யா ஹால் ஸ்பைசஸ் லீஃப் பாத்ருக்யா
ஆ ஹா
அப்டி ஒரு லீஃப் உண்டு ஆல் ஸ்பைசஸ் லீஃப்பு சொல்வாங்க அது மசாலா அ ஆ அ அது அப்டிதா சொல்லுவாங்க அது ஒரு பெரிய மரம் மாதிரி நிக்குது ஆனா நாங்க அத யூஸ் பண்ண மாட்டோ சும் ம்மா சும்மா நிக்குது ஸ்டைலுக்கு விட்ருக்கோ ஆனா நிக்கிது ஆனா நெற பேர் அத அது ல் லீஃப் தான்டா அல்ல ஃப்ளவர் எல்லா ரேரா தா வரு காய் எது காய்க் கேது ஜெஸ்ட்டு லீஃப் தா அந்த லீஃப வந்து காய வச்சி யூஸ் பண்ணுவாங்க நெனைக்கே நம்ம அந்த பே லீஃப் இருக்கு தெரிமா பிரியாணிக்கெல்லா போடம்போ பே லீஃப் போடுவோல அதுக்கு பதில் இது யூஸ் பண்ணிப்பாங்க
ஓ சேர் சேர்
அப்றோ ரம்பா லீஃப்
ரம்பா லீஃப் வந்து அம்மா வீட்லருக்கு ஆனா இங்க சென்னைல ஒர்த்தர் வீட்லியு நா பாத் த்துல அம்மா வீட்ல ரொம்ப ரிஸ்க் எடுத்து வெக்கனுன் நெனச்சிருக்கே இனி நா அம்மா வீட்டுக் போவும்போது எடுத்துட்டு வந்து வெக்கணு ம் ஆமா பிரியாணி கறிக்கொழம்பு எல்லாத்துக்மே போட்டுக்கலாம்ல ஸ்மெல்லா ருக்கு வீடு ஃபுல்லாவே அது எண்ணெய்ல போட்டாலே கட் பண்ணாலே ஸ்மெல்லு வரு நல்லா
அது நம்ம அத கிரீனா யூஸ் பண்றத விட அத நீ இப்போ நாளைக்கு யூஸ் பண்றேன்னா பிஃப் ஃபோர் டே டூ டேஸ் பிஃபோர் எடுத்து போட்டு அது வந்து காஞ்சி வருனு தெரியுமா நம்ம சும்மா அதே கட் பண்ணி போட்ட ஒரு மாதிரி ஆ காஞ்சு வருல்ல அந்த காஞ்சி வரத போட்டேன்னா இன்னும் ஸ்மெல் ஃபிளேவரா இருக்குமா அப்டின்னு எங்க அம்மா சொல்வாங்க ஆனா நா ட்ரை பண்ணியிருக்கே ஆனா நல்ல மனமா ருக்கு
ம்
அதுல வந்து பச்ச வாசன கொஞ்சொ இருக்குல்ல பச்சையா போடும்போது ஃப்ரெஷ்ஷா பறிச்சு போடும் போது இது கொஞ்சோ அந்த ஸ்மெல் வந்து என் ன்ஹான்ஸ் பண்ணி குடுக்கு.
சேரி செரி அதா வச்சிருப்பாங்க கறி குழம்பு பிரியாணி எல்லாத்தையுமே பண்ணுவாங்க நல்லா இருக்கு
ஆனா எனக்கு தெரிஞ்சு ஆமா எனக்கு தெரிஞ்சு நம்ம வீட்ல தேவையான குட்டி குட்டி குட்டி திங்ஸ் வெக்கிறது பெஸ்ட்தா இப்போ எதாச்சு நம்ம வீட்ல இருந்து பறிச்சு நம்ம சமைக்கிறோ சொல்லும் போது ரொம்ப ஹேப்பியா இருக்குல்ல
ஆமா நா னா புதினா வந்து கடைலேயே வாங்க மாட்ட வீட்டுலதா வச்சிருக்க கடையில வாங்கறது சுத்தி இருக்கும்ல அத வச்சு நட்டி வச்சுட்டு அது அத மாட்டி அதுல இருந்து யூஸ் பண்ணிப்ப அப்பப்போ கட் பண்ணி கட் பண்ணி நல்லா மனமா இருக்கும்ல ப்ரெஷ்ஷா யூஸ் பண்ணா
ஆமா ஆமா
னா அப்டிதா பண்ணிட்டு இருக்கே கொத்தமல்லி ட்ரை பண்ணே வளரல.
எனக்கு அதுதா வி ஏ வர்லன்னு தெர்ல கொத்தமல்லி நானு நல்லா ட்ரை பண்ணிருக்கே வர்ல. நா அப்பறொ வந்நு இது கால் நா காலிஃப் ட்ரை பண்ணியிருக்கே தெரியுமா
எப்டி?
காலிஃப்ளவர் வந்து அ எங்க ஊர்ல வந்து ஆடி மா சோ வந்து அந்த இது செடி எல்லா வைப்பாங்க ஒரு இது எ அருங்காட்சியகம் வச்சு வைப்பாங்க அப்ப அங்க வை போகும்போது அது வந்து அந்த டைம் வந்து ஒரு காலிஃப்ளவரோட தை வந்து பத்து ரூபா ஒன்னு ஒன்னு பத்து ரூபா அப்பற ரெண்டோட வாங்கிக் கொண் டு வச்சு வளத்த வளக்கும் போது அது அது சின்ன ஒரு நம்ம அதுக்கேத்த நம்ம இதெல்லா தெரியாதுல்ல. பாட்லதா வ ச்சிருந்தே வச்சா குட்டியோண்டு வந்துச்சு குட்டியோண்டு அந்த சில பொ புரோக்கலி எல்லா பாத்திருந்தேனா ஸ்குட் குட்டியா இருக்கும் பத்திரிக்கையா டியாருக்கு பாத்துருக்கியா கடைல ரொம்ப குட்டியா ஆ கைக்குல்லியே அந்த அளவுதா வந்துச் ச்சு ஆனா இங்கட்டு புரோக்கோலி கெடைக்கிறது ரொம்ப ரேர் இல்ல நா புரோக்கோலி ரொம்பொ
ல்ல இங்க எப்பவுமே மார்க்கெட்ல இருக்குது இங்கலா அங்கேல்லையு கெடைக்குது மார்க்கெட்லயு எப்பவுமே எத்துக்குவாங்க
அதே மாரி எங்க ஊர்லல்லா நா வந்து மஷ்ரூம் புரகோலி இதெல்லாமே வந்து ரேறா தா பாக்குற
அதல்லா இங்கதா வளருதாக்கா
அப்டியா இதெல்லாமே வந்து அங்க ரிலைன்ஸ் ரிலைன்ஸ் போனா ம் கெடைக்குது மத்தபடி நா இதெல்லா ரேர்தா
எப்பவுமே கெடைக்குது அதெல்லா மார்க்கெட்ல ரொட்டினா நா அங்கதா பாத்தே மா வீட்லயே சொந்தமா பண்ண எங்க பாருு வச்சு
ம் ம்
ம் சின்ன சின்ன ஐட்டம் முத வீட்ல வளர்த்தா நல்லதான் நமக்கு சமைக்கும்போதே யூசா ஆகும்
ஆனா சில பேர் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் திங்ளா பன்னுவாங்க ஆ அந்த ஃபிளான்டிங்ள எல்லா ரொம்ப இன்ரெஸ்டிங்க இ
ஆமா லி
ம் அது அவங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ்ச இருக்கு இப்ப நம்மளா இருந்தாலு ஒரு செடியில இருந்து ஒரு காய்